ஹலோ
ஆ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குலால
ம் கிளியரா இருக்கு
சேரி பிரேக் ஆச்சுன்னா சொல்லு வாய்ஸ் பிரேக் ஆய்டுச்சுனா சேரி டாபிக் என்னது
டாபிக் பணம் பத்தி பேசுவோம் பண எவ்வளவு முக்கியம் பணம் அப்பே பத்தி
சேரி நீ ஸ்டார்ட் பண்றியா
செ நீ ஸ்டார்ட் பண்னு நான் கண்டின்யூ பண்ணிக்கிறேன்
செரி ஓகே பணம் வந்து முக்கியம் தான் ஆனா என்ன சொல்ல பணம் இல்லேனா வாழ்க்கையே இல்லே அந்த மாதிரிதான் ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்கற காலத்துல வந்து அதுதான் ஒரு இது இல்லையா அந்த காலத்துல வந்து அவ் அவ்வளவுக்கு முக்கியமா இருக்காது பணம் இப்ப வந்து பணம் இருந்தாதான் எல்லாமேங்கிற மாதிரி இருக்கு அதனால தேவை தான் நமக்கு பணம் பணம் தேவோய்
உண்மைதான் உண்மைதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பணோம் அப்டிங்கும் போது எப்டி சொல்றது பணம் இல்லாம யாரும் நம்ல மதிக்க மாட்டாங்க இப்ப இருக்கற காலகட்டத்
ஏஹ இல்ல இல்ல இல்ல இல் இல்ல அப்டி இல்லே அத நா சொல்ல வர் இல்லே அத பத்தி நம்ம பேச வேணா அ பொதுவா வந்து பணம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்குது முன்னே இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் அத மட்டும் பேசுனாபோதும் நம்ப
அதா அதுக்கு எல்லா அது ஒரு ரிலேட்டடா தா வரு சொல்ல போனா
அஹ் எப்டீனா பொருளாதாரொ வந்து எவ்வளவு வந்து வளர்ச்சி அடைஞச்சுட்டே இருக்கு ப் பண பத்தால தா இவ்ளவு ஆகுது அத நா சொல்றே அஹ் பணத்தையு பொருளாதார த்தியு நம்ப வந்து கம்பேர் பண்ற மாரி அந்த மாரி ஒரு டாபிக் வச்சுக்கலா
உம் ஓகே ஓகே சோ பணொ பக்கி சோ பணோணாகா நீ சொன்ன மாரிதா பணோ இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்ப தேவ என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு எடத்துக்கு போறோ இல்ல ஏதுவு வாங்கறனா கூட பணொ இம்பார்டன்ட் அதாது ஒருத்தன வந்து இத பாத்து மூஞ்ச பாத்து பேசுறாங்களோ இல்லையோ அவன்ட்ட பண இருக்கான்னு பாத்துதா பேசுறாங்க இப்ப இருக்கற காலகட்டத்துல பொருளாதாரொ எவ்வளவுதா வளந்தாலுமே கூட ஒருக் ஒரு ஆள்ட்ட ஒரு பணோ இருக்குன்னாதா அவனோட மதிப்பு இந்த இருக்கிறதுக்கு வெறு காலகட்டத்துல உயருது சோ பணோ இல்லேன்னா யாரு மதிக்கிறதில்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாரிதா போயிட்ருக்கு இப்ப சோ இன்னோன்னு என்னன்னா எதுக்காக இப் இந்த பணோ இப்டி இது ஆகுதுன்னு பாத்தீங்னா அந்த விலைவாசி நீங் சொன்ன மாரிதா பொருளாதாரோ வந்து ரொம்ப உயர்ந்துட்டே போகுது இப்ப இந்த இப்பெல்லா ஒரு ரூபாய்க்கு மதிப்பில்ல சோ ஒரு ரூபாய்க்கு எந்த ஒரு பொருளுமே இல்ல நாம்ப இருந்த சின்ன வயசுல இருந்த காலகட்டத்துல ஒருபாய்க்கு அவ்ளோ பொருள் வாங்குவோ அந்த இது இது மிட்டாய் சாக்லேட் அப்டின்னு சொல்லி
இப்பயு வாங்கலா ஆனா அந்த மாரி
இருக்குதா நா சொல்றே அதா இருக்கு பட் ஆனா இப்ப ஒருவாவோட மதிப்பு கொறைஞ்சிருச்சு சோ ஒருவாய்கு இப்ப ஒண்ணு இல்ல இப்ப தர்மம் பண்றத கூட ஒருவா போட் டாலு அவங்க வந்து நம்ம மேலேயு கீழயு பாக்குறாங்க சோ அப்படிங்போ அந்த ஒருவாய்க்கு இந்த ஒரு மதிப்பு இல்ல சோ பத்து ரூபாங்கறதுதா இப்போ ஒரு ஒருவா மாரி ஆயிருச்சுன்னு வெச்சுக்கோங்க இப்ப
பத்து ரூபாங்கறது நூற்ருபா மாரி
உம்
இப்ப வந்து எப்டின்னா இந்த பொருளாதாரோ வளர்ச்சி அடைஞ்சது அப்டினது அது ஒரு நல்ல விஷ யந்தா ஆனா அது வந்து இன்னா சொல்றது பணத்தாலதா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு பணொ ரொம்ப தேவைப்படுறதா இருக்கு ஒரு என்னாஸ் ஒரு சாதாரண வாழ்க்கைல இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நெலம இப்ப இருக்க அந்த காலநிலைல ஏன்னா சும்மா உங்களவுல ஒரு அடிப்படையான வசதியாக எதோ போய் வாங்குனாலே வந்து ரொம்ப அதிகமா செலவாகற நாள் இப்பல்லா முன்னெல்லா அந்த மாரி இல்ல அவங்கட்ட பணமே இல்லனாலு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க அவங்கட்ட வீட்லயே எல்லாமே ஹ என்னா சொல்றது இந்த கிராமத்து சைடு இருக்கவங்களுக்கெல்லா பிரச்சனையே கெடையாது இப் இப்ப வந்து எதுவுமே வந்து என்னா சொல்றது இயற்கையா கெடைச்சாலுமே அது வந்து நன்மையா இருக்கிறதில்ல எல்லாமே காசு குடுத்தாதா வருது அப்படிங்கிற மாரி நெலம மாறிட்டே இருக்கு மாறீருச்சு மொ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மாறிடுச்சு முன்னேருந்த மாரி எதுவுமே கெடையாது
உம் உண்மைதா இல்ல இப்ப ஒரு ஒரு நாட்டோட பொருளாதார மதிப்ப எப்படி கணக்கிடுறாங்கன்னா அவங்ளோட கரன்சி அதாவது அவங்ளோட பணம் மதிப்ப வெச்சுதா கரங்க இது பண்றாங்க மதிப்பிடுறாங்க அப்படிங்கு போது நம் நாட்டோட பொருளாதாரத்தையே அத வெச்சுதா இருக்கு போது இப்ப மனுஷனுக்கு அப்படி இருக்காதா சொன்ன மாதிரி சோ அந்த மாரிதா போயிட்ருக்கு சொல்ல போனா இப்ப ஒண்ணு இல்ல இப்ப அமெரிக்காவோட டாலர் மதிப்பு ஏ அவ்ளோ இருக்கு இந்தியாவுக்கு ஏ அவ்ளோ இருக்கு கம்மியா இருக்கு
யார்க்கு தெரியு
சோ அது வந்து வல்லரசு நாடு சொல்ல போனா அவுங்கிட்ட எப்படி சொல்றது அவுங்க வந்து நறையா பொருள உருவாக்குறா நாம வந்து வாங்குறோ அந்த எடத்துல இருக்கோ நாம்ப சோ நாம்பளே நம்ப நம்ப ஊர்லயே நம்ம நறைய வந்து விவசாயமா இருக்கட்டு விவசாயொ வளர்ந்துட்டு இருக்கு பட் ஆனா மத்தபடி தொழிற்சாலைகள் அந்த இ தமாரி நாம்ளே வளத்தம்னா நம்பளோட கரன்சியு அதிகமாகோ அவ வந்து வாங்கற எடத்துலல்ல குடுக்கற எடத்துல இருக்கா சோ அப்படிங்கும் போது எல்லா பொருளு அவங்க ஊர்ல வெளையுது ஏற்றுமதி பண்றா அப்படிங்கும் போது அவுங்களோட இது வந்து மதிப்பு அதிகமா இருக்கு நாம வாங்குற எடத்துல இருக்கும் போது நம்மளோட மதிப்பு கொறைவா இருக்கு ஒன்னுல்ல இப் ஒரு தொண்ணூத்தி ஒருபான்னு நெனைக்கறே உங்களோட ஒர்ருவா மதிப்பு வந்து நம்ப நாட் ட்ல வந்து தொண்ணூத்தி ஓருவா சோ அவுளுக் பாத்தீங்கன்னா எவ்ளோ டிஃபரென்ட் தொண்ணூருவா மதிப்பு வந்து தொண்ணூர்வா டிஃபரண்ட் இருக்கு நம்புக்கு அவனுக்கோ சோ அப்ப நம்ளோட இது எவ்ளோ பின் தங்கி இருக்கு நம்பக் கீழ எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னு சோ அதெல்லா இருக் ல்லாம் சோ அந் பொருளாதாரோ அப்டிங்கும்போது அந்த நாட்டோட பண மதிப்பச்சுதா பொருளாதாரத்த கணக்கிடுறாங்க
அது வந்து அது அப்பையில இருந்தே அப்டிதா இருந்துகிட்டு இருக்கு இப்ப மாற்னது கெடையாது அது அப்ப ஃபர்ஸ்ட் எப்ப நாடு எல்லா பிரிச்சாங்கன்னா அப்பையில இருந்து அந்தந்த நாட்டுக்குன்னு இது இதுன்னு ஒதுக்கி வெச்சுட்டாங்க அதை பத்தி நம்ம பேச வேணா நீ ஏன் ஒரேடியா அங்க அந்து அங்க போயிருற ஆதி காலத்துக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற நம்ம நாட்டுல பணத்தை பத்தி எவ்வளவு ஒரு முக்கியமானதுன்ட்டு அத மட்டு நம்ம பே சிக்கலா
பணம்ன்னா எல்லாமே அப்படித்தானே வரும் அது உனக்கு பாயிண்ட் அப்படியே விடு கொஞ்சோ இப்ப வந்து அப்படி பாயிண்ட் பேசிட்டு போகும் பிரச்சன இல்ல
பழைய காலத்துக்கு வந்து பணங்க தா ரொம்ப முக்கியமா அதா சொன்னே மாதிரி மாறிடுச்சு இப்ப இருக்க காலத்துல வந்து பணம் தான் எல்லாமே அப்படிங்கற மாதிரி ஒரு மனுஷன் வந்து இருக்கு க்கான கூட பணமும் இருக்கணோ அந்த மாரி ஒரு காலம் இப்பல்லா பணம் இல்ன்னா அந்த மனுஷன் க்கு உயிரே இல்ல அப்பிடிதா இப்ப இருக்க நாட் கள்லா போயிட்டு இருக்கு அதனால இது வந்து கொறைக்கிறதுக்கான எந்த ஒரு வழியுமே கெடையாது மக்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்த கொண்டு வந்தாதா உண்டு
உண்மதா உண்மதா ஒன்னோ இல்லதா நா பணோ அப்டிங்கும்போது வந்து ஒண்ணோ இல்ல நம்ம வந்து சின்ன வயசா இருக்கும் போது அந்த அம்பது பைசா இந்த மாரியா காயின்ஸ் எல்லா வந்து ச ரொம்ப இதா இருந்துச்சு நமக்கே ஸ்கூல் படிக்கும் போது அதுதா நமக்கு குடுப்பாங்க ஏன்னா இப்ப இருக்குற பசங்கங்கள்ல்லா பாக்கெட் மணிங்கிறது ஸ்டார்டிங்கே அம்பதுருபா நூறுபாதா சோ அப்போ வந்து அவுங்களோட கொழந்தைங்களோட அந்த இது பாரே எப்டி இருக்குன்னு எதனால அப்டி இருக்குனா அந்த ப வெலைவாசி ஒயர்வு நம்ப ஒருவாய்கு நம்ப அவ்ளோ வாங்கணோ இப்ப அந்த ஒருரூபாய்க்கு என்ன நாம வாங்க முடியோ ஒரே ஒரு சாக்லேட்டு தா வாங்கமுடியோ சோ அந்த மாரி ஆயிடுச்சுல
நமக்கு வந்து இப்ப வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியோ உ ஒரு பா உ ம ணி வந்து எவ்ளவு வந்து இம்பார்ட் ஒருத்தவங்க லைஃப்ல அப்டீண்டு அப்டியே நம்ப ஆ அந்த வயசுல நமக்கு தெரினாலோ இப்ப போக போக நம்ம புரிஞ்சுக்கிறோ இல்லா பணம் தா எல்லாமே அப்படின்ட்டு இப்ப இருக்க இப்ப வர ஜென்ரேஷனுக்குலா அதுதா ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு டாய்ஸ் மாரிதா பாக்குறாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு காசுன்னா அது வந்து ஒரு பொருள் வெளையாட்டு பொருள் மாரி நென ச்சிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம இப் பயலிருந்தே அவுங்குளுக்கு சொல்லி் குடுத்தாதா அடுத்த போக போக அவுங்களுக்கு வந்து இப்பயே புரிய ஆம்பிக்கோ ஒரு பணத்துக்கான வேல்யூ எப்டி அப்டின்ட்டு நம்ம வந்து இப்பயே அவுங்ககிட்ட வந்து எல்லாத்தையு வாங்கி் குடுத்து எதுக்கெட்டால வாங்கி் குடுத்து காசு இருக்குன் ட்டு அப்புறோ கொஞ்ச நாளுக்கப்புறோ வந்து நம்முள்ட்ட காசு இல்லன்னா அது அவுங்களுக்கே ஏமாற்றோதா நமக்கு ஏமாற்றோதா இப்ப இருந்தே அவுங்குள்ட்ட சொல்லி புரிய வெச்சாலா அந்த பணத்தோட மதிப்பு எவ்ளோ எப்படின்ட்டு அவுங்குளுக்கு புரிய ஆரம்பிக்கோ
உண்மதா உண்மதா அப்டி அப்டி நம்ம சொல்லலா பட் ஆனா எவ்வளவு நாளுக்கு அப்டியே சொல்லிட்டு இருக்க முடியோ ஏனா இப்
இல்ல இல்ல நா வந்து என்ன சொல்றேன்னா சொன்னாதா வந்து புரியு அவுங்களுக்கு இப்ப நமக்கு வந்து கொஞ்சோ லேட்டா புரிஞ்சிருக்கலா நமக்கு புரிய நமக்கு தெரியு இல்லையா இவுங்களுக்கு வந்து இந்த வயசுலேயே கொஞ்ச தெரிஞ்சாதா போக போக இன்னு கொஞ்ச நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு ஆ நமக்கே லேட்டா புரியறப்போ அவுங்களுக் கொஞ்சோ சீக்கிர புரிஞ்சா நல்லா இருக்கு மேன்ட்டு நம்ம யோசிக்கணு அத
அதா தா அத்தியாவசிக்கு நம்ம சொல்லித்தரலா பட் ஆனா வீண் செலவு வந்து கண் இது பண்ற மாரி நம்ம சொல்லித்தரலா தேவையில்லாம போய் செலவு பண்றது அத வந்து கண்ட்ரோல் பண்ணலா அத்தியாவாசிய அப்படிங்கும் போது நம்ம எவ்ளோ நாலு குடுத்தா ஆகனு ம்
நமக்கு அடிப்படையா என்ன தேவையோ அத வந்து வாங்கி கிறது தப்போ இல்ல நம்ம சம்பாரிக்கிறதே நமக்கு என்ன வேணுமோ அத வாங்குறதுக்கு தா தேவ இல்லாம நம்ம வந்து செலவு பண்ணுவோ இல்ல யா அது நம்மக்குன்னு ஒரு செலவு வச்சிருப்போ அதுல்லாம எக்ஸ் ட்றா தேவ இல்லாம செலவு பண்ணி எல்லா காசு செலவு பண்ணிருவோ அத சொல்றே அத சேமிச்சு வைக்கிறது அவுங்க வருங்காலத்துக்கு தானே பயன்படும்
ஆமா அந்த ஒரு விழிப்புணர்வு நாம்ப கொழந்தைங்ககிட்ட கொண்டு வருனு இப்பருக்க கொழந்தைகிட்ட அது மாரி எதுமே இல்ல சொல்ல போனா அந்த பணம்னா நீங்க சொன்ன மாரி அந்த விளயாட்டு பொருலதா தண்ணி மாரி செலவு பண்ற இதுவா இவ்ளவா நம்மளா என்ன பண்ணுவோ ஒருபானா ஐயோ ஒருவா வேண்டா அப்டின்ட்டு வருவோ இத் ஐம்பரூவாவா நூறுவாவா செரி ஓகே புடி அந்த அப்டி தூக்கி போட்டு வர மாரி அவுங்க அந்த சொன்ன மாரி அந்த பணோட மதிப்பு தெரியில அந்தோட இது தெரியில அந்த மாரி தா இருக்காங்க இப்ப இருக்க கொழந்தைங்கெல்லா
சே வேற எதுவு பணத்த பத்தி பேசுனுமா
வேற அதா இப்ப வந்து வேற என்ன பணத்த பத்தி பேசன்னா அதா இந்த ஒண்ணுல்ல இந்த பணோ வந்து இப்ப லாஸ்டா வந்து இப்ப வந்து டிமாண்ட் ஆயிச்சுன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல அந்த காசோட மதிப்பு வந்து ரொம்ப
ஏனா அப்ப வந்து யாருக்மும் வேல இல்ல எல்லாரு வீட்டுல இருந்தாங்க அடுத்த அடுத்த செலவுக்கு என்ன பண்ணன் தெரியாது இல்லையா அப்பையிலருந்து தா சொல்லப் போனா எல்லாமே வெல வாசி எல்லாமே ஏறிட் சின்ன பொருளாதாரங்கறத அப்பதா வந்து ரொம்ப இதாயிடுச்சு
ம் ம் அதுக்கு முன்னாடி வரைக்குல்லா ரொம்ப நார்மலா போனது அந்த கொரோனாங்கிறது ஒன்னாலதா இப்ப வந்து இவ்ளோ இருக்கிறதுக்கு
செரி ஓகே டைம் ஆயிச்சு கட் பண்ணிரலா